ஹலோ அ ஆ அக்கா நல்லாயிருக்கிங்களா ஆ நல்லா இருக்கரங்கா நீங்க நல்லா இருக்கறீங்களா
நல்லா இருக்க தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நாங்க இந்தா அப்டியே ரூம்ல உக்காந்துருக்கோ ஜாலியா
ஆ ரூம்ல இருக்கீங்களா வர்க்கல்லா முடிச்சிட்டு வன்ட்டீங்களா
வர்க்லா முடிஞ்சி இனிதா சமைக்கனு நீ என்ன பண்ண இன்னிக்கி என்ன சமை க்கலா தெரியாம உக்காந்துருக்கோ
ஆ ஆ ஆ உங்களுக்கு என்னன்னா வெஜ் புடிக்குமா நான்வெஜ் புடிக்குமா
நமக்கு எதா இருந்தாலு ஓக்கே தாக்கா
ஆ நல்லா சமைப்பீங்களா
ஆ சமைப்பங்கா ஹாஸ்டல் ஹ ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல இருந்தோ அப்போ சம் த அஹ் போ அங்க வெக்கேட்டாய் ரூமுக்கு வண்ட்டோ
அப்படியா ஹ் என்னன்னல்லா சமைப்பீங்க
என்னென்ன சிக்கனு மீனு முட்ட ஆஹ் வெஜ் ரைஸு எ தோஸ் அ ப் பரோட்டா அந்த மாரி சமைப்போ
ஆஹ் அப்போ உங்க எது நல்லா ச வெஜ்ஜில நல்லா சமைப்பீங்களா
நமக்கு நான்வெஜ்ஜும் வெஜ்ஜு பா மீடியமா சமைப்போம் அவ்ளோதாக்கா ம் ஆஹ் ரெண்டுமே ஸ்பெஷலா தா சமைப்போ நல்லா கிறிஸ்பியா இருக்கிற மாரி இல்லக்கா நம்ம எப்டியு சிக் க்கன் கொழம்பு சில்லி சிக்கன் அந்த மாரிதா சமச்ரிக்கோ
ஆஹ் பெப்பர் சிக்கன் ஈ ஸி உங்களே என்ன சமைக்கணும்ட்டு இருந்தீங்கல்ல அதா சொல்ட்டுமா
தேவைப்படுது
ஆஹ் நெய் ஊத்திக்கோங்க கொஞ்சோ நெய் இல்லது தேங்கெண்ண ஆட் பண்ணிக்கோங்க
பண்ணிக்கிறே
ஆஹ்
சொல்லுங்கா
நெய்யி
நெய்யி சேர் தேங்கென்ன
ஆஹ் எடுத்துட்டு அஹ் சின்ன வெங்காயோ
செரிக்கா
ஆஹ் க கருவேப்புல ஒரு பட்டை இதெல்லா போட்டுக்கோங்க ஆ போட்டுட் டு வர மொளகா தா சேக்குணு இதுக்கு வேற எதுக்குமே சேக்க கூடாது
வரமொளகா எதுக்குக்கா காரமா இருக்றதுக்கா இல்ல
மே ஆட் பண்ண போறதுல்ல
அதா காரமா இருக்கற்துக்கு அது எதுக்கு எதுக்கு சேக்குறோ
பெப்பர் சிக்கனுக்கு ம் ஆ வெங்காயம் கூட வர மளகா சேத்துக்கணும்
செரிக்கா
வரமிளகாவும் இது நல்லா வதக்கனதுக்கு அப்றோ நல்லா வ இ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்ச மஞ்ச தூளு
ரி
இது மட்டு தா நா நம்ம ஆட் பண்றோ அதிகோ வேற எதுமே யூஸ் பண்றதுல்ல அவ பெப்பர் மட்டு தான் அதுக்கடுத்து நல்லா வணக்கிரனும் அது வணக்கிட்டு சிக்கன ந நல்லா வாஷ் பண்ணிட்டு சிக்கன் அதுல போட் இந்த பே வனக்
செரிக்கா அது கூடயே சேத்து போடணுங்களா, அது கூடயே சேத்து சி க்கனே போட்னுமா, எப்படிக்க மீடியமா இல்ல நம்மளுக்கு ஏத்த மாரி கட் பண்ணி க்லாமா
ஆ நமக்கெத்த மாரி கட் பண்ணிக்கலாம் பீசஸ் ல ஒன்னு பிரச் னுங்குல்ல அத, நம்ம ஆ, இந்த வெங்காயம் வ ந்த மொளகா கூடயே நல்லா வணக்கிறணும் உப்புப் உப்பு அ நமக்கு சிக்கன்க்கு கால வா உப்பு சேத்துட்டு. வணக்கணும் நல்லா அதுலே வணக்கிவிடணும் நல்லா அதுலே தண்ணி தண்ணி விடும் பாருங்க சிக்கன் நல்லா கொஞ்சம் பகுதி வேக்காடு வெந்து தண்ணி விடும்
செரிகா
அப்போ வந்து குக்கர்ல வெக்கணு குக்கர்ல வெச்சு ஒரே ஒரு விசில்
நம்ம இந்த குக்கர்ல தா வைக்கணும அத இங்க ரூம்ல குக்கர் இல்ல
இல்ல அப்ப கொஞ்சோ ஜாஸ்தி வேகவிட் மூடி போட்டுட்டு கொஞ்சோ ஜாஸ்தி நேரோ வேக விடுங்க நமக்கு வந்து எதோ நம்ம கேச மிச்சப்படுத்துறக்காக நாஸ் சொல்றே ஆ குக்கர்ல டக்குன்னு ஒரே ஒரு விஷ் சில் மட்டு வெச்சு எடுத்துட்டோனா அந்த ஆ நல்லப் பீசஸ் எல்லா வெந்துரு
ஆ ஓகேக்கா
அப்போ நம்ம மறுபடியு எடுத்துட்டு நல்லா வணக்கி விடணு
ஆ ஆ
கடைசியா வணக்கி விட்டுட் ட்டே நல்லா வ வெந்ததுக்குப்பறோ பெப்பர் தூவணு முன்னாடி பெப்பர் தூவிட்
ஆஆஆ அதாவது நம்ம இப்ப முன்னாடி அதெல்லா வதக்கி வச்சு ட்டே அதுக்கப்பறோ தா பெப்பர் தூவுணுமா
ஆமா கடைசியில நம்ம எ ஆ எறக்கு போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷ் ட்டு முன்னாடிதா பெப்பர் தூவுணு நல்ல பெப்பர் பொடி பண்ணிட் டே பெப்பர் நல்லாப்பு அதுக்கப்புறோ நல்லா வெந்ததுக்குப்புற ட்டா அதுல நல்லா தூவி விட் ட்டுட்டு ஒரு ஸ்பூன்னு நெய்யோ எண்ணயோ தேங்கனைய விட்டு நல் ல்ல அதுலயே சிம்ல விட் விட்டு நல்லா அதுலேயே ஃப்ரை பண்ணணு
செரிக்கா
அதுலயே நல்லா நல்லா ஃப்ரை ஆயி அந்த தண்ணியல்லா அதயி அந்த உப் பு அந்த மெளகா எல்லாமே அந்தர சிக்கன்ல சேரும்போது
அஅ
அது ஒரு நல்ல
சேரி சேரிக்கா அது எப்படிக்கா மீடியமா இல்ல மீடியம் மா நம்ம வதக்குனா போதுமா இல்ல நல்லா வேகுற வரைக்கு வதக்குறதா
வேகற வரைக்கும் அதுல நீங்க அ அ சிம்ள விட்டு வேக விட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துரும் வெந்துரும்னா அத அந்த தண்ணியிலேயே வேகவிடணும் நம்ம வேற எந்த தண்ணியும் அதுல ஆட் பண்ண கூடாது
சேரிக்கா
அதுல உள்ளதுலேயே அந்த சிம்லயே வச்சு வச்சு வச்சு பெரட்டி பெரட்டி நல்லா வேக விட்டுட்டீங்கன்னா கடைசியா நல்லா வெந்து நமக்கு பீஸ் தெரியுமல்ல வெந்ததுக்கு அப்புறம் வெந்த உடனே அதுலப் பெப்பர் அட் பண்ணி பண்ணா
ஆ ஆ சேரி சேரிக்கா
அதா அதா அதனால ஆட் பண்ணிட்டு அது நல்லா நல்லா டீப் ஃபிரை கொஞ்சம் நமக்கு அப்படி சாப்பறதுக்கு பிடிக்குனா அப்ப டீப் ஃப்ரை போணும் இல்லாட்னா கொஞ்சம் இதா ஆனா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷ முன்னாடியே இறக்கிடலா
ஆ ஆ
ம்ச் நம்ம இப்படியே செஞ்சு செஞ்சுச்ச மசால் போட்டு சாப்பி சாப்பறத விட இப்படி இது மட்டும் மட்டு செஞ்சா செம டேஸ்ட்டா இருக்கும் ம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்புறோ டெய்லி அதே செஞ்சு ஸ் சாப்புடுவிங்க மத்த லிஸ் செய்ய தோணாது இது இ வேலையும் மிச்சோ இல்ல இல்ல சொல்றே நானு ஆ ஒ எ எடைக்கு வாங்கி நீங்க அப்புடி சாப்புட்றத விட இப் ப்புடி செஞ்சு சாப்ட்டிங்ன்னா ஆ ஆ சளிலா பிடிச்சிருந்தா பெப்பருக்கு பெப் ப்பர் சிக்கன் போட்டு சா செஞ்சா நல்லா கேக்கும் ஆ ஆனால் நீங்க எடைக் கி நீங்க வார்த்துல ஓ ஏ வீக்லி ஒன்ஸ் வாங்கிப் ப்புடி செஞ்சு பாருங்க
நாங்க இங்க ரூம்ல தானக்கா இக்கோ அத்னால இங்க ஒரு தோ மூணு பேரு நாலு பேரு தா இருக்குறோ நாலு பேருக்கு சேத்து சமைக்கிற மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சோ நல்லா இருக்கும்ல ந அவங்களு சா திருப்தியா சாப்புடுவாங்க நம்மளு திருப்தியா சாப்
அ அ இது சாப் அப்றமு நல்லா இருக்கு அதாவ்து தனியாவு சாப்ட்டுக்லா ஆஹ் எது தோச எது கூட சாப்ட்டாலு நல்லாதா இருக்கு சாப்பாடு கூட சாப்ட்டாலு நல்லாதா இருக்கு எதுகூட சாப்ட்டாலு நல்லா இருக்கு ஆனா உம் நம்ம சளிலா பிடிச்சிருந்துச்சுனா இது வச்சு சாப்ட்டம்னா அ நல்லா கேக்கு பெப்பர் போட்றோல
ஆஹ் ஆஹ் ஆமாக்கா
நல்லா ஆ கேக்கு
தண்ணி எப்டிக்கா மீடியமா அதுல ஊத்தி வதக் தெடல்ல நம்ம நம்ம இது
அந்த சிக்கன் கழுகுறோல சிக்கன் கழுகி நம்ம ட போ வேக வைக்கிறதுலே அது தண்ணியா அதுலே சிக்கன்
ஆஹ் ஓகே ஓக்
லே பெரட்டிற்லா நல்லா வெந்துரு உம்
ஓகே
ஆஹ் சேரிங்க வாங்க தம்பி ஒரு நாள் ஆன்ஸ் செஞ்சு தரே வீட்ல வீட்லலா கூட்டிட்டு வாங்க அப்பாம்மாவெல்லா ஆஹ்
அண்ண நல்லா சாப்டுவாரு போல நீங்க சொல்லு போதே எங்களுக்கு ஒரு மாரிதா இருக் இருக்கு சேரி ட்ரை பண்ணி பாக்குறக்கா ஆஹ் ஆமாக்கா
ஆஹ்
நாங்க இங்க மாவு வாங்கிக்கோனு தோச இட்லி அந்த மாரி உத் இப்டியே பழகிட்டமா நீங்க சொன்னோ இப்டி சொன்னோன் என்ன நம்மளுக்கு சாப்பிட்ணுனு கொஞ்ச ஆச வந்துர்ச்சு
ஆஹ் ஆஹ் சேரி சேரி அப்ப நீங்க செஞ்சு சாப்டுங்க தம்பி நல்லா இருக்கு ஆஹ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உம் எது கொஞ்ச ஈஸியா இருக் அஹ் நா இப்போ அ இட்லி தா ஊத்தனு நைட்டுக்கு அஹ் இட்லி ஊத்திட்டு சட்னி கார சட்னி வைக்கலான்ட்டு கார சட்னி சாம்பாரு உம்
சேரிக்கா நல்லது தா
ஆஹ் இட்லிக்கு காம்னேஷன் நல்லா இருக்கு கார சட்னி அஹ்
நாங்களும் இந்த மாதிரி சமைச்சோம்னா சட்னி வைக்க கொஞ்சம் இது இல்லன்னா அப்படியே நாங்க தக்காளி எல்லாம் வெட்டி போட்டு அப்படியே தக்காளி சட்னி மாதிரி அப்படியே வதக்கிடுவோம் தக்காளிய வதக்க
ஆஹ் ஓ செரி செரி செரி ஆஹ அது நல்ல தா இருக்கு கொஞ்சோ மிளகாத்தூள் எல்லா போட்டு கொஞ்சோ கொஞ்சோ காரமா பண்ணா தொட்டுக்கிறக்கு நல்லாவே இருக்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்கு இட் ட்லிக்கு நல்லாருக்கு
ம் ம் அதா அப்படித்தா பண்ணிட்டுருந்தோ நீங்க சொன்னதுலிருந்து அதுல ட்ரை பண்ணி பாக்கலண்டு பாக்கல
ஆஹ் கார சட்னிக்கு சும்மா ரெண்டு தக்காளி கொஞ்சோ வெங்காயோ புளி த்தணுண்டு வர மிளகா சேத்து வணக்கி அரைச்சி வணக்கிட்டு சும்மா அரைச்சிங்கன்னா தாளிக்காம கூட சாப்பிட்டுக்கலா நல்லா இருக்கு கார சட்னிக்கு ஆஹ்
அதா ஒரு நாள் தொவயல் மாரி பண்ணி சாப் ட்டோ
ஆஹ் ஆஹ் இப்ப நெறய பேர்ல்லா வீட்டுக்கு வந்தாங்கன்னா வந்து நம்ம பருப்புச்செட்டு சட்னி இட்லிக்கு நல்லா இருக்கும் பருப்பு புதினா எல்லாம் வச்சு அஹ் சாப்ட்டா அதுவு நல்லா இருக்கு
ஆ மீன் கொழம்பு நல்லா தானே வச்சிருக்கோ மீன் குழம்பு வச்சிருக்கோ
ட் லி செமையாக இருக்கு ஆஹ் கப்பக்கெழங்குக்கு ஏ பய யங்கர டேஸ்டியா இருக்கு கோ மீன் குழம்பு கப்பை ஆஹ் நல்லா இருக்கு மத்தி மத்தி மீன் கொழம்பு நல்லா இருக்கு கா இதுக்கு கப்பக்கி ஆஹ் அது செம டேஸ்ட்டா இருக்கும்
ச்சேரிக்கா ச்சேரி நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோ பாத்துட்டு சாப்ட்டு எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்றோக்கா
சேரிங்க தம்பி சேரி ஆஹ் சேரி தம்பி பாத்து ஆஹ்ச்ச சேரிங்க தம்பி ஆஹ் ஆஹ் சேரி